ஹலோ
ஹலோ என்ன பண்ற
நா மாடி மேல வந்ட்ட
சேரி சேரி
மாடி மேல வந்து அவங்கலா கீழ இருக்காங்க நா மாடி மேல ஓடி வந்ட்ட
சேரி சேரி சேரி சேரி செரி சாப்ட்டியா
சாப்ட்ட
உம் என்ன சாப்ட்ட
நா வந்து கொஞ்சோ இது அரிசி வடகம் ஹலஹோ ட்டுட்ருந்த
சேரி சேரி உம் சேரி சேரி செரி
எங்க பின்னாடி வீட்ருக்குல்ல
ஆமா
அங்க அந்த அக்காக்கு கொழந்த பொறந்துருன்ச்சுல அவ்ங்க வந்துட்டாங்க இன்னக்கி
ஸ் சேரி சேரி செரி என்ன கொழந்த
புல்லுன்னு நனைக்கிற
பாத்த நா அவங்க வரும்போது ஆ தண்ணியில்லா ஊத்தி வெளான் து அவ்ளோதா எண்ண ஃபர்ஸ்டு அந்த அக்கா மேல உத்திட்டுருதிங்க இப்ப அந்த அக்கா கொழந்த் மேல ஊத்துவீங்ளா
அடிச்சிருப்பாரு அங்கெங்காச் வந்து
ஆமா அவ்ளோ தா அடிப்பாங்கள
ம்
காலலிந்து வேல செஞ்சே குளிக்க கூட இல்ல
நானு தா குளிக்கல
காலேல இந்து எங்க டரா இதெல்லா க்ளீன் பண்ண அதிலியு ஒரு நெறையா குப்ப வந்துச்சு ஒரு சாக்கயே நெறைக்லா அந்தளவுக்கு குப்ப வந்துச்சு
நா வந்து என்ன பண்ண னா கா லேல வந்துட்டுக் அ சமையல் கட்லா வந்து சுத்தம் பண்ண அப்ற வந்திட் டு பாத்திரம்ல கழுவுனே அப்றோ துணி காய போட்
ஆ
அப்றோ வந்திட்டு ஏ நண்பர்கள் கூட ஃபோன் பேசுன அப்போ வந்திட்டு ஃபோன் பாத்திட்டு சாப்பிட்டு படுத்துட்டே
அப்றோ எனக்கு கூப்டுட்ட
ஆமா
ஒரு ரூம்ப கிளீன் பண்றதுக்கே ஒரு சாக் குப்ப மாரி வந்துச்சு இன்னு எத கிளீன் பண்ண எவ்ளோ வரு தெரில எங்க வீட்ல
எந்த ரூம் க்ளீன் பண்ண நீங்க படுக்கற ரூமா
எஸ் எஸ் எஸ்
ம் சேரி சேரி
அங்க பழைய நோட்டு இதெல்லா நறையா இர்ந்துதில்ல அதெல்லா வந்து பழ செல்லாக் வந்து தூக்கி போட்றதுக்காக எடுத்து வச்சு கிளீன் பண்ண வேண்டாத பழசெல்லா கிழிச்சு
உம் சேரி செரி செரி நம்மளுக்குதான் வேலை கிடைக்குமாங்கறது டவுட்டா இருக்கு
என்ன பண்றது எப்ப பாத்தாலு இங்க வந்துநின்னு வேடி பாக்கறது இப்டி வந்து பேசுறதுன்னே என் காலம் போயிரும் போல இருக்கு
உம் உம் உம் அதனட தேடி தேடியே போயிரமாட்ருக்குது தேடி தேடி யோசிச்சு யோசிச்சு நாலு
ஒரு நாள் போயிட்டு வந்தே நமக்கு போதுன்னு ஆயிறுச்சு போல இருக்கு
ஆஹ் ஆமா ப்ச் வேற போயிட்டு வந்து எ டா போனோனு ஆயிருச்சு
இதே வேற யாராச்சு கூட பேசுறதுன்னா என்ன பேசுவ
வேற யாராச்சுகூட பேசுறனாவா அது என்ன பேசுவ இதே மாதிரிதான் ஏதன்னு பேசிட்டு இருப்பேன் ம்
உங்க அம்மால்லா என்ன பண்றாங்க
எங்க அம்மா இன்னு வேல விட்டு வரல இன்னைக்கு எங்க அம்மாக்கு ஏதோ வேலை ஜாஸ்தியாம ஆமா ஆமா இன்னைக்கு ஏதோ வேற ஏதோ வேல இருக்காமா அவுங்க ஏதோ வேல ம் ம் ம் அதனால
தங்கச்சிக்கி ஸ்கூலு
ஆ ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா அவெங்கி போயிட்டா டியூஷனுக்கு உம்
நம்மளும் இந்த மாரி சின்ன புள்ளையாவே நம்மளும் இந்த மாரி சின்ன புள்ளையாவே இருந்திருந்தா ப்பசாம இப்டி போயிட்டு போயிட்டு வந்திருக்கலாம்
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஜூன் இப்ப நாலாந் தேதி ஆரம்பிச்சோன்னே புது பேக் எல்லாம் வாங்கி ஸ்கூலுக்கு போயிருப்பேன்
ஸ்கூல் லீவ்ல ஜாலியா வெளையாடுவோம் அப்புறம் எல்லாம் தேவையானதெல்லா வாங்கி தருவாங்க இனும் அட்டை வேற போடணுள்ள இவங்களுக்கு
ஆ ஆமா காயத்தரி ஆஹ்ஹ்
அட்ட வேற நாங்க இன்னு வாங்கல வாங்கணு அது எங்க போய் வாங்குறதுன்னு தெர்ல போனா அங்க மயில்கல் நாங்க அங்க ரோடுக்கு தான் போய் வாங்கனு
உம் ம் என் தங்கச்சி சொல்லி வச்சிட்டு போயிருக்கா
என்னன்ன போட்டு குடுக்க சொல்லியா நீ போட்டு குடுக்கணுமா அவ போட மாட்டாளா போட தெரியாதா நா எப்போ நா போட்டு கொடுப்ப அவ கொஞ்சோ போட தெரியாது
உம் உம்
அதனால நாந்த கொஞ்சோ போட்டு கொடுத்த
சரி சரி
யோ என் மேல நல்லா குழுர் அடிக்குிது
உஹம் மழைதா பெய்யும்ன்னு பாக்குற மழை பெய்ய பெய்ய மாட்டி கிது தூறுச்சு தூருச்சு அப்படினு நின்றுச்சு
ஆஹ் எனக்கு இவ்வளவு வந்தா போது மழையா வரக்கூடாது
உம் கும் எனக்கு வந்துட்டு அடடாமல டான்ஸ் ஆடுற மாதிரி மழ வேணும்
ஆஹ் ஐயோ யூடியூப்ல பாட்டு கேட்டு கேட்டு அதேதா வருது
உம் நரைய இதுலயே நிறைய இது வந்துருச்சு இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு
உஹம்
உம் நேத்து திறமையெல்லா வளர்த்துறக்கு ஏதாச்சு பாத்தியா
நேத்து திறமை வளர்த்துறக்கு நா எதுவு பாக்கல இன்னைக்கு திறமை வளருக்குற பாக்கலாம்னு நினைச்ச ஆனா அந்த இந்த படம் பாாரத்தேன்ல கொரியா படம் சொன்னு நீங்க பாத்து த்து முடிச்சிங்கல்ல அது நான் இப்பதா வந்துட்டு மூணாவது எபிசோட பாக்குறேன்
ஓ ஹோ ஓகே ஓ கே
அதுன இன்னு
இனி பதினாறு பார்ட்டகள் இருக்கு
நான் வந்துட்டு பாக்கலான்னு நினைச்சேன் ஆனா வந்துட்டு பாக்குற போன இது அமையல சூழ்நிலை அமையல அதனால பாக்கல
செரி செரி
பார்த்தா எனக்கு கொஞ்சோ நேரத்துல தூக்கோ வந்துருது என்னோ என்னால நோய் வந்துருச்சா என்னன்னு தெரியல என்னால வந்துட்டு அத வந்து ஒன்னு பார்க்க முடிய மாட்டிக் கொஞ்சோ நேரத்துக்மேல எது பார்த்தாலும் தூக்கம வருது நீ ஒரு பறவ ப்ளூ கலர்ல இருக்கும்ல அது பேர் என்ன தெரியுமா உனக்கு ஏதாச்சு ப்ளூ கலர்ல பறந்து போச்சுப்போ ஒண்ணு
உஹம் உஹம்
ஆஹ் அது மூக்கு இப்டி நீளமா இருக்கு
அப்டியா எங்க வீட்டுக்கு வெளிய ஒரு பறவை இருக்கு கருப்பா இருக்கு ஒரு மாரி மூக்கு வந்து கொஞ்ச் சின்னத தான் இருக்கு
நான் அது பேரு சொல்ட்டா நான் அது பேரு சொல்ட்டா காக்கா
ஆஹ் கரெக்டா கரெக்டா கண்டுப்பிடுச்சுட்ட ஹ சரி சரி உன்னோட முதல் தங்கச்சி என்ன பண்றா
முதல் தங்கச்சி வந்துட்டு நான் கிளீன் பண்ணி குடுத்துட்டு வந்திருக்கேன் அவ வீடு கூட்டுறதுக்கு பாத்துட்டு இருக்கா
பாத்துட்டு இருக்
செய்ய போறா ஃபர்ஸ்ட்ட் அத எல்லாம் பாத்து ப்பா பாரத்துட்டு தான இருப்பா நின்னு நின்னு ஆமா வீடு போள்ள பாரப்பா ஏன்னா இப்ப வந்துட்டு இது பார்கக்க முடிய தல கட்சி பார்க்க முடியாததுனால இருக்கூ தெரியும்ல எனாலன அதனால தொலைக்காட்சியே வெறுக்கெ வெறுக்கெ பாார்க்க முடியாது அதனால வீடு வெறுக்கெ வெறுக்கெ பாக்க ஆஹ் அது எந்த இதுதான ஓடுது பொம்ம சேனல் பொம்ம இதுதான ஓடுது அதல வந்து எவ்ளோ நேரம் க்க முடியும்
ஒரு மாரி போ ஒரு மாரி அழுத்து போச்சு
இப்ப நாங்க என்ன பண்ணலாம்னா பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல மாத்தி வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்தரலாம் அப்டி யோசிச்சுட்டு இருக்கோம்
ஆ ம் இது கரெக்ட் நல்ல இதுதா யோசனதா
அததா பண்ணு லா ன்னு பாத்துட்ருந்தோ
ம் ம்
அப்றோ அதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சோ சாய் இது சாய்ந்தர பசி வந்துருச்சு
ஆ
எங்க அம்மா பக்கத்துலந்து கொஞ்ச சொன்னா ஏ இதெல்லா வாங்கி வச்சிருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லா அது வந்து கொஞ்சோ எடுத்து வச்சிட்
நொறுக்குத்தீனி நொறுக்கிட்ருக்க
எஸ்
சேரி சேரி இன்னக்கி திறமைய வளர்த்துக்கறக்கு பாப்போமா
ஆ கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா நேத்து நீ பா எவ்ளோ பாத்துருக்கே
நேத்து மூணு
மூணா ஓகே ஆ வந்துட்டு இன்னக்கி ஒரு அஞ்சு பாக்குறே நேத்து இதுதா சொன்ன அஞ்சு பாக்குறேன்னு ஆனா பாக்குல
ம் ம்
நேத்து எங்க அம்மா வந்தாங்க நாங்க எங்க பெரியமாவ பாக்குறக்கு போயிட்டோ
ஓ சேரி சேரிப்பா அவங்களுக் பரவால்லயா
பரவால்லதா ஆ இது நூத்தி நாப்பதுல இருக்கணுமா ஆனா வந்துட்டு எவ்ளோருக்கோ எறநூத்தி தொண்ணூற்ருக்காமா
ஓ அவ்ளோ ஜாஸ்தியா இருக் க்கா
ஆமா ரத்த கொதிப்பு
ஓஹோ
ஆனா, நீங்க பாட்லா நெனச்சே ஆனா அடிச்சிருப்பாங்க இவ்ளோ ஒரு இதுலியு அவங்களுக்கு வந்துட்டு என்னா ச்சுன்னா ஆ இது முன்னாடி வந்துட்டு சாலையில வந்துட்டு போட வந்துருக்கு க்காங்க சாலை போட வந்துருக்காங்க. அவங்க கூட சண்ட போட்ருக்காங்க எங்க பெரிம்மா இது எங்க வீட்டு வாச நீங்க இங்க போடக்கூடாது
ஹும்
அப்டின்னு சொல்லிட்டு சண்ட போட்டு அது வந்து ஜாஸ்தியாக்கி விட்டுட்டாங்க
சேரி சேரி வீடு வர டு விடட்டஹ்
நாங்க ஒன்னு கண்டுக்கல அதுக்கு மேல இது பேச முடியாது சரி இருக்கிற வரைக்கு இருங்க அப்டின்னு சொல்லி விட்டுட்டோ
சேரி எங்க பாட்டி கூப்புடுறாங்க நா உனக் கூப் புறே
ஆஹ் சர் பாய்